வணக்கம் தோழரே
வணக்கம் வணக்கம் நலமாக உள்ளீர்களா
அ நலமாக உள்ளேன் தோழரே
ம்
இப்பொழுது முந்தைய பதவில் நம்ம பேசினோ கல்லூரி கதை எனது வீடு இருப்பதால் ஒரு சிற்றுண்டி கடை தொரக்கலாம் என்று
ஆ செய்யலா செய்யலா செய்யலா
ஆ அதுல எப்படி விளம்பரப்படுத்துவது என்று பேசிக் கொண்டிருந்தோ
ம் ஃப்ர்ஸ்ட் முன்னாடியே கடைக்கு முன்னாடியே ஒரு விளம்பரம் வச்சிருங்க எத்தனாந் தேதி நானு ஒரு சிறிய இதில வந்து நாங்க ஒரு முதலீட்டில இந்த மாதிரி வியாபாரம் பண்ண போறோ அப்படின்னே அதுலே ஒரு ஒரு வாரத்திலேயே ஒரு ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு மக்களு காலேஜு ஸ்டூடெண்ட்லா பாக்கும்போது உங்களுக்கு தெரியு ஓ இந்த மாரி கடை இங்குட்டு தொறக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வாய்ப்பு இருந்தா காலேஜ் க்கு முன்னாடி அந்த பக்கம் ரோட்டு பக்கத்துல ஒரு ஸ்பெனர் மாரி ஒரு இது மாரி ஒட்டி விடனு ஒரு விளம்பரப்படுத்தலா ம் இல்லைன்னா இங்கேயே பெரும்படிய விளம்பரப்படுத்தினாலே போது ஒண்ணு இல்ல ஒரு மொத நாளு ஒரு பத்து பேர் வந்தாலே போது போதுமானது ம்
விளம்பர பதாகை அதான சொல்றீங்க
பதாதைகள் ஆமா பதாதைகள் சும்மா நம்ம பேனர் மாதிரி அடிச்சிட்டு நம்மளே தட்டியக்கூட அடிச்சுகல்லா ம்
அ இன்னும் எளிதாக செய்ய வேண்டும் என்றால் அ இல்ல தோழரே இன்னும் எளிதாக செய்ய வேண்டும் என்றால் அ இப்ப ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள்டயு மொபைல் ஃபோன்கள் உள்ளது
ஆ
அதில் வந்து இப்ப ஒவ்வொரு வகு ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு குரூப்புகள் என் று உள்ளது வாட்ஸ்அப் குரூப்புகள் என்று உள்ளது
ம்
ஆ நாம் வந்து அதை கண்டறிந்து அவர்களிடம் வகுப் சக்கு ஒ ஒரு தலைமை யார் என்று கண்டறிந்து அவர்களிடம் மொபைல் எண்களை வாங்கி கொண்டு
ம்
அதில் வந்து நம்ப ம் ஒரு சின்ன பதாகை நம்ம வீட்லயே வந்து ஒரு பேனா இல்ல மார்க் கர் அது மாதிரி அதுலயே நம்ம எழுதிட்டு
ம்
இல்லனா நம்ம மொபைல் ஃபோன்கள்லயே வந்து சின்னதா ஒரு விளம்பரம் மாதிரி ரெடி பண்ணிட்டு
ம்
அத வந்து அந்த குரூப்புகள்ல அனுப்பி உங்க நீங்க உங்க குழுக்களுக்கு வா வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பிடுங்க
இல்ல இதுவு நல்ல ஐடியா இத இத விட இதுதா இன்னு எளிமையா சென்றடையு ஏன்னா இப்போ ஒரு ஒவ்வொரு ம்
அது வந்து அவுங்க அவுங்க அவங்களோட மொபைல் எண்களுக்கு ஏறு விரைவில் சென்றடையும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பதாகை வைக்கும் போது சில பேர் கவனிப்பாங்க சில பேர் கவனிக்க மாட்டாங்க
ஆ
அதே நம்ம மொபைல் ஃபோன் வந்து பொழுதனைக்கு வந்து இந்த அ கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க வந்து பொழுதனைக்கும் மொபைல்ல தா பாத்துட்டு இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல அந்த குரூப்புல இருந்தாலே உங்களுக்கு கு நகரத்துல உடைய குருப்புகள் இருந்தாலே ஒரு ரெண்டு மூணு குரூப்புலயே போட்டு உட்டாலே போதுமானது ம்
இல்ல ஒரு வகுப்பிற்கு ஒரு குழு அ கண்டிப்பாக இருக்கு அதுல வந்து ஒரு த்தவங்க அத பாத்தாங்களே கண்டிப்பா அவங்களோட நண்பர்களை அழைத்து கொண்டு வருவார்கள்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம் அவர்கள மற்றவர்களோட பாக்காதவங்க இருந்தா கூட அவங்கள மற்றவங்க பகிர்ந்து கொள்வார்கள்
ம் ம் ஆ இதுதா இப்பொழுதுக்கு எனது ஐடியாவாவே இருக்கிறது
ம் இதை கொழப்பிக் கொண்டே இருக்க கொழப்ப கொண்டே இருக்க வேண்டியல்ல பெரிய முதலிடே நம்ம போட போறதில்ல அதுல அ அதனால ஆரம்பத்துல ஒரு சிறிய விளம்பரத்த மட்டு பண்ணிட்டு அந்த இத செய்யலா அது நல்ல ஐடியா தா ம்
சரி தோழரே எனக்கும் இதுதா எண்ணமாக இருக்கிறது ஏன்னா வந்து கடந்த இரண்டு ஒரு வரு இந்த காலமாகவே இது மாதிரி ஒரு கடைய ஆரம்பிக்கணு அப்டின்னு ஒரு எண்ண இருக்கு
ம்
ஆ நமக்கு நம்ளோட வேலை வந்து சரியாக இருப்பதால் அதற் க்கான யோசனைகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது
ம்
ஓ இப்பொழுது நம்ம தெருவுக்கு தெருவு வந்து கடைகள் வந்து விட்டது
அ
அதில் வந்து எல்லா வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுன் சொல்லக்கூடிய உணவுகள் தா அதிகமாக இருக்கிறது
ம் ம்
இயற்கையான சிற்றுண்டி என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது
கொறைவு கொறைவு கொறைவு கொறைவு
ம் ஆ
ம்
நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழல பாதுகாக்கணு அப்டிங்கிறது ஒரு நல்லெண்ணத்தோடையு நம்ம வந்து நல்ல பொருட்கள நம்ம மாணவர்களுக்கு குடுக்கணு அப்டிங்கிற ஒரு எண்ணத்தோடையு நம்ப இத கண்டிப்பா ஆரம்மிச்சா இது கண்ட்ரிப்பா வெற்றி அடையு அப்டிங்கிற எண்ணோ எனக் கு நிச்சியமாவே இருக்கு
நிச்சயமா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில இப்ப நாங்க இருக்கற்துக்கு பக்கத்துல ஒருத்தர் சூப்பு கடைன்னு போட்டாங்க
சூப்பு கடன்னா யாரம்ப த்துல ஒரு பத்து நாளு ஓரனிக்கு அப்பறோ பாத்தா அப்ப கட சாத்தியே கெடக்கு அ
ஓ
ஏனா சூப்புங்கிறது வந்து தள்ளு வண்டியில போட்டுக்கிட்டு மெயின் ரோட்ல போட்டுக்கிட்டு வியாபார பண்ணா தா முடியு கடன்னா அதுக்குன்னு தனியா ஒரு எடத் த்த ஒதுக்கணும்னா மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப
என்னதா வண் நம்ப வந்து அது கட வாடக
நல்லாருக்கு
அ கடை வாடகை ஈ பி பில்லு அப்டிலா நம்ம கணக்கு பாத்தோம்னா நம்ம பெரிய அளவுல பண்ணோனா அது சரியா எடுக்கு சிறிய அளவுல பண்ணணும்னா நம்ம ஆரம்பத்துலேயே வந்து எல்லாமே ற்றி அடைவோ அப்டின்னு சொல்ல முடியாது இதேதா நம்ம வீடு வீட்டு வாசலில் என்பதால் ஆ கடை வாடகை மிச்சோ ஈபி பில்லு பெருசா வராது
ம்
ஆ நம்ம வந்து மொதல்ல முயற்சியு பண்ணி பாக்கலா இதற்காக நம்ம பெருஸ்
வீட்டின் வீட்டின் உரிமையாளரா ச்சேபனை ஒன்னு இருக்காதுல் இருக்காதுல்ல வீட்டின் உடைய உரிமையாளருடைய ஆட்சேபனை
இது வந்து எங்களுடைய சொந்த வீடு தா தோழரே கேக்குதா
அ கேக்குது கேக்குது
இது எங்களோட சொந்த வீடு குங்கறதுனால அவுங்க வந்து ஆட்சேபனை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நா தா இதுல
சேர் சேரி வேறேன்ன அது நமக்கு மொ டியா ம் யாவார ஆரம்பத்துல ஓ அ ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லலனாலு செரி செரி செரி செரி
பேசி முடித்ததற்கு அப்பறோ பேசுங்கள் ஏனா ஒரே நேரத்தில் இருவரு பேசக்கூடாது
ஆ சொல்லுங்க
ம் இப்போ வந்து அதுதா தோழர் என்னுடைய வந்து எண்ணமாக இருக்கு இதற்கப்பறம் வந்து நம்ம இந்த கடைய வந்து நம்ப இன்னு வந்து பெருசுபடுத்தணு அப்டின்னா நம்ப வந்து ஆ ஆரம்பகால ஆஃபர் அப்டின் சொல்லிட்டு ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அப்டிங்கற மாரி கடைய திறந்தவ
ஒன்னு பிரியனா கட்டுப்படி ஆவாது நம்ம எப்டி குடுக்கலானா ஒரு ப ரெண்டு பேர் சாப்புறாங்க ஒரு முப்ப ரூவாய்க்கி சாப்புறாங்கனா ஒரு அஞ்சு ரூவா கொறச்சுக்கலா அந்த மாரி செய்யலா ஏதாவது அப்பிடின்னா நமக்கு ம் கட்டுப்படி ஆகாது ம் பத்து ரூவாய்கு வாங்கிட்டா ஒன்னு பத்து ரூவாய் நம்ம கைடய ஒரு ரெண்டு ரூபா தா கிடைக்கு ஆ
நா நாம வந்து தினமும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு குடுக்க போறது இல்ல கடை வந்து திறந்த முதல் நாள் அறிமுக படுத்துறதுக்காக நம்ம குடுக்க போறோ ஆமா அந் அன்றைய தினம் நமக்கு வந்து இந்த லாசாக ஆக இருந்தாலு
ஆ
அ க கடைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு
ம் ம் புரியுது புரியுது நீங்க சொல்ற புரியுது ம்
இது ஒரு வகையா வகையான ஒரு யோசனைதா நல்ல யோசனை தா
ஆ ஆ
முதல் நாளில் வந்து கடைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து விட்டு
ம்
பின்பு வந்து பொருட்களின் விலைகளை ம் ஆ அளவுகளை ம் எ கொஞ்சம் குறைத்து விட்டு விற்பனை செய்யலா ஆ இல்லை அந்த அந்த ஒரு முதல் நாள் விற்பனை செய்த விலையை வந்து சரி செய் செய்யலா அடுத்த வாரத்தில் அ ஏனா வந்து நம் இப்ப நம்ப வந்து நம்ளோட சுவை நம்ளோட பொருட்களோட சுவைய வந்து அவுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கனா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ளுக் தேடி வருவாங்க அப்ப வந்து அஞ்சு ரூவான் விக்கிற எடத்துல பத் த்ருவா நம்ம சொன்னாலுமே கண்டிப்பா அத வாங்கி சாப்டுவாங்க
ம் ம் ம்
அதுதான் என்னோட யோசனை
ம் சீக்கலாம் சீக்கலா ஒரு நாள் அறிமுக விழா ஆ வெளியே வெளியே வெளி ஊர்ல எல்லா இந்த மாரி வெளி மா வெளிநாட்டுல உள்ள அது சில கடைகளல்லா நா பாத்துருக்கிற அன்று எந்த ஏ ஒரு காலை மதியம் இரவு அந்த மாரி கடைய தொறப்பாங்க அந்த நேரத் லுல ஒரு வேள சாப்பாடு ஃபுல்லாவே ஃப்ரீ காசு வாங்க மாட்டாங்க யார வருவாங்க சாப்பாடு கஸ்டமரா இருந்தாலும் யார் வந்தாலும் சாப்புலாம் ச சாப்ட்டு அந்த கடய அத்தோட சாத்திடுவாங்க அன்னைக்கு அதுக்கு பிறகு எந் ந காசுக்கு எந்த வியாபாரமு கெடையாது கடைய சாத்திடுவாங்க மக்கையா நாளு காலைல இருந்து காசு ஆ அந்த மாரி அறிமுக விழா அந்த மாரிலா ந நறைய சாப்பாடு போடுவாங்க ஒரு நாள் ஃப்ரீ என்னா வேண்லு சாப் ட்டுக்கலா நம்மள அடுத்து யார் சாப்ட்டுக்கலா
அது எல்லாருக்கும் உண்டா
எல்லாருக்கும் உண்டு ஒரு நாள்ன்னா ஒரு வேல மட்டும் தான் அதாவது மதியோ இல்லன்னா இரவு இல்லன்னா காலைல அதோட கடைய சாத்திடுவாங்க சாத்திட்டு வியாபாரத்த க்ளோஸ் ப ஆ ஒரு வேளை ஒரு வேளை உணவு மட்டும்
இல்ல அதனால அவர்களுக்கு என்ன லாபம்
அவருக்குளுவு மக்கள கவரப் பண்றாங்க அந்த ஏரியாவுல வந்து இந்த எடத்துல கடத் தொறக்குறாங்க அறிமுக விழான் சொன்னாக்கா ஆ பப்ளிக் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் ஒரு வேள சாப்பாடு இப்பொழுதும் அது நடமுறைல இருக்கு ஒரு வேல சாப்பாடு ஃபிரீயா போட்டுட்டு அப்ப அத்தோட வியாபார த்த குளோஸ் பண்ணிடுவாங்க அது அதுக்கு பிறகு வர்றது வியாபாரம் பூறா காசு வாங்குவாங்க ம் அது ஒரு குறிப்பிட்ட டையோ வச்சுருப்பாங்க இத்தன மணில இருந்து இத்தன மணி வரைக்கு ஆ இந்த சாப்பாடு அப்டின்னு சொல்லுட்டு ஒரு டைம் வச்சுருப்பாங்க அந்த டயத்துல அத முடிச்சுருவாங்க ம் அதோட முடிஞ்சு போச்சு அந்த ஃப்ரீ சாப் பாடு அதோட முடிஞ்சிச்சு அந்த மாரி செய்றாங்க அ அது அறிமுகம் அதுல அ சேரி நன்றி நன்றி நன்றி வணக்கம்
ம்